ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்கக்கா
நா இந்த படுத்திருக்கேக்கா
படுத்தாச்சா எல்லாரு சாப்ட்டு படுத்தாச்சா வீட்ல செரி அப்றோங்க்கா
சொல்லுங்க்கா சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு
ம் என்ன சாப்பாடுக்கா
மீன் குழம்புக்கா
சேரிக்கா சேரிக்கா
அம்மா என்ன பண்றாங்க
எல்லாரு தூங்கிட்டாங்கக்கா
தூங்கியாச்சு நீங்க மட்டுந்தா முழிச்சிருக்கீங்க என்ன
ஆமாங்க்கா ம்
அப்றங்க்கா
அப்றோ சொல்லுங்க
ம்
எப்டி போச்சு இன்னைக்குள்ள டே
இன்னைக்கில்லோடே ஏதோ போச்சு எ வீட்டுக்காரங்க இல்லாததுனால
இன்னு வர்லையா
இன்னு வர்லக்கா
ம்
என்னக்கா
ம் ம் ம்
போன் பண்ண
ம்
போன் ரெண்டு நேரோ அடிச்சே எடுக்கலை சரி அவங்க கூட போயிருக்கிற அந்த பையனுக்கு அடிச்சு பார்த்த அவனு எடுக்கல
சரி ஆ
அதா தெரியல தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறே வேன்ல பஸ்ல மறுபடி ஒருக்கா அடிச்சு பா்கக்கணு
ம்
ம் அப்றங்க்கா
அப்பறங்க்கா சொல்லுங்க
ம் என்னக்கா
சொல்லுங்க்கா சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டாச்சுக்கா பசங்கல்லா தூங்கியாச்சு
ம்
ம்
நீங்க என்ன தூங்கலையா
தூங்கணு அதா சொன்னல்ல வீட்டுக்காரங்க வரலன்ன உன்னே தூக்கோ வர மாட்டங்குதுக்கா
அப்டிங்ளா
ஆமா எப்படியு டுவெல்வ் ஓ கிளாக் ஆகு பன்னெண்டு மணி ஆகு
ம் ம்
ஏழு மணி வரைக்கு பாத்
நீங்க லவ் மேரேஜா நீங்க லவ் மேரேஜாக்கா
இல்லக்கா லவ்லா இல்லக்கா அரேஞ்சு மேரேஜ் தாங்க்கா லவ் பண்ற அளவுக்குலா எங்க வீட்ல ல்லா இது குடுக்கலக்கா ஆ அப்பிடி ஸ்ட்ரிட்டான குடும்பங்க்கா
அப்பிடிங்ளா சேரி சேரி ம்
அப்பா அம்மா யார பாத்து கல்யாணம் பண்ணி வெக்கறாங்களோ அதுதா இந்த இவுங்கதா அப்டின்னா அவுங்கதா என்னுடைய இது ம் ம்
சேர் சேரி சேர் சேரி
ஆ நீங்க யாரயு லவ் பண்றீங்களாக்கா
இல்லங்க்கா நா யார போய் லவ் பண்ண
ஏங்க்கா
ஆ எங்க வீட்லயு அப்டிதாங்க
லவ் பண்ணி மேரேஜ் பண்ண வேண்டியதான பேசாம
அதா சொல்றேல்ல அக்கா வீட்ல ஸ்ட்ரிட் இல்லக்கா
அப்டியா எங்க வீட்லயு மாரதானா ம்
ரொம்பவே ஸ்ட்ரிட்டு எங்க வீட்ல
அப்பிடியா
ம்
உங்க அண்ணன்ட்ட பர்மிஷன் கேக்க வேண்டியதான உங்க அண்ண பர்மிஷன் குடுப்பாங்களே
ஆ குடுப்பா நல்லா குடுப்பாங்க்கா என்னக்கா நீங்க ஆ ஆமாங்க்கா
ஆ அதா குடுப்பா நல்லா குடுப்பா அப்டிங்கீங்களோ
ம் ம்
எனக்கு எங்க அண்ணனுக்கு தாங்க்கா பயோ அப்பா அம்மா கூட பேசி சமாளிச்சு கொண்டந்தர்லாம் போல
ம்
அ அண்ணன பேசி சமாளிச்சு கொண்டு வர முடியாதுல்ல
ஆமாங்க்கா
ம் ஒரு
ம்
ம் ரொம்ப ரொம்போ
எனக்கு ம் எனக்கு லவ் பண்ணனுன்ல்லா ஆ சதாங்க்கா ஓ ஆமாங்க்கா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனு அப்டின்
ம் அப்ப லவ்வு இருக்கு போலக்கா
ஷீ ஷீ லவ்வெல்லா இல்லக்கா
அ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனுமாக்கா ம்
ஏக்கா இருக்காதா ஒருத்தவ்ங்ளுடைய அது எல்லாத்துக்கு இருக்கதா செய்யுங்க்கா
அப்ப உண்ம பேசாம பண்ணிட்டு உங்க அண்ணாட்ட பர்மிஷன் கேட்றவேண்டிதானக்கா
இல்லக்கா வீட்ல எல்லாருமே அரேஞ்சு மேரேஜு நா மட்டு அது எப்டி லவ் மே அதெல்லா செட்டாகாது
எது ஆள் கெடைக்கலயாக்கா இல்லனா
ஆலேல்லா நறைய வருஷ கட்டி நிக்காங்கக்கா
அப்டியா
ஆமாங்கா
வருசக்கட்டி நிக்றாங்களா
ஆமாங்கா
ம்
நான தா ஒன்ன சொல்ல மாட்டே இல்ல கைப்போ இப்போ வீட்ல எங்க வீட்ல வந்து நாலு பேரு அண்ண ரெண்டு அக்கா நாதா லாஸ்ட்
ஆ
இப்ப இப்ப எங்க வீட்ல யாராவது ஒருத்தவங்களாவாது இப்ப லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோ அப்படின்னா சேரி அப்படின் ஆனா இல்ல எங்க வீட்ல அண்ண ஒரு அண்ண அண்ண மொதக்கோன்டு எல்லருமே அரேஞ்ச்ட்டு மேரேஜ்தா
அண்ணா லவ் பண்ணியிருப்பான்ல
இல் ஆ அவ்ளோ அவுங்க பண்ணிருக்கலாங்கா
ஆ ஏக்கா வருஷ கட்டி நிக்கிறாங்கன்னா அவுங்க காலேஜ் படிக்கிறாங்களா என்ன பண்றாங்க
ஏக்தா நா சொல்றத ஃபஸ்ட்டு முழுசா கேலு
இல்லக்கா இது நீங்க சொன்னதுக்கு அப்புறோ இந்த கேள்வியே நா கேட்டே ஆகணும்ல
எங்க இருக்கா கொஞ்சோ கேளுக்க நா சொல்றது கேளுக்கா
இல்லக்கா இல்லக்கா இத நீங்க சொல்லுங்கக்கா வருச கட்டி நிக்கிறாங்க நீங்கல்லக்கா
எக்கா நா ஒன்னு சும்மா சும்மா சொன்னங்கா நீ வேற
இல்லக்கா வருசை கட்டி நிக்கிறாங்கன் சொன்னீங்க அது லவ் பண்ணிதா கல்யாணோ பண்னு ஆசன்னு வேற சொன்னீங்க இப்போ தடையாருக்குறது வந்து ஆ
கொஞ்சோ சொல்றது முழுசா கேட்டுட்டு பேசுக்கா
சொல்லுங்கக்கா
செரியா எங்க வீட்ல ஒரு அண்ண ரெண்டு அக்கா இப்போ அ இப்ப யாராவது ஒருத்தவங்களாது இப் போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சேரி அப்படிங்களா ஆனா எங் வீட் ல வந்து அண்ண மொத கொண்டு எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்குறப்போ நம்ம கூட பொறந்தவங்க எல்லாருமே அரேஞ்சு மேரேஜு நம்பளு அது நம்ம அது அது எப்படிக்கா பண்ண முடியு நம்ம நம்ம வீட்ல வீட்ல அது எப்படிக்கா வீட்ல எல்லாருமே வளத்த நா பண்டே இப்ப எங்க அப்பா பேர் சொல்லி இப்படிதா புள்ள வளக்கணுன்னா இவன் மாரிதா புள்ள வளக்கணு அப்படின் சொல்லி சொல்வாங்க இப்டி எங்க வீட்ல எல்லாருமே ஒழுக்கமா அப்பா பாக்குற பிள்ளைய பொண்ண கல்யாணோ பண்ணிட்டு நா ஒருத்தி மட்டு இப்படி இருந்தா அது எ குடும்பத்துக்கு நா கெட்ட பேரு வாங்க் குடுக்கற மாரி நானே அது எப்பிடி என்னால பண்ண முடியு ஆமா அதனால அதல்லா பண்ண கூடாதுக்கா அந்த ஒரு காரணம் மட்டும்தாக்கா மத்தபடி ஆ வேற எதுமே கெடையாது
அந்த காரணமு இப்ப தடையா இல்லேன்னு வெச்சக்கோங்களே அப்ப நீங்க லவ் பண்ணிதா மேரேஜ் பண்ணிருப்பீங்க
சீ சீ அதுக்குன்னு எக்கா எக்கா நீ கொஞ்சோ பொறுக்கா
எக்கா நீங்க பேசுன பேச்சு அப்படிக்கா அதனால விடமாட்டங்கா
ஆமா ஏக்கா அப்படில்லா கடையாதுக்கா
ம்
அது எல்ல பொண்ணுன்னு பொறந்தா நாலு பசங்களு வந்து சொல்ல தா செய்வா
போட பேசுறாங்க
ஆ சேரி்ங்கா சேரி்ங்கா
ஆ ம்
ஏக்கா உனக்கு இப்ப ப்ரப்போசல் வந்ததே கிடையாதா சொல்லு
வந்திருக்குக்கா
ஆ வந்துருக்கிலக்கா அப்ப நீ நீ அவங்கள லவ் பண்ணியா
ஆமாக்கா நான் பண்ணேன் நான் வீட்லயும் சொன்னேன் அம்மாட்ட சொன்னேன்க்கா அம்மாட்ட சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா உங்க அப்பா ரொம்ப பெரிய கனவு கண்டு வெச்சிருக்கு வீட்ல மொத பிள்ள கல்யாணம் நல்ல இப்டி எப்டி நடத்தணும்னு கனவு கண்டு வெச்சிருக்கு நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்காத கெட்ட பேர் வாங்கிறாத அப்டின்னு அம்மா ஒரு வார்த்த சொன்னுச்சு அந்த வார்த்தை என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு அதனால நான் அந்த பையன்டேயே போய் செட் ஆகாதுன்னு அப்டியே சொல்ட்டேன் ஆனா அ அம்மாவும் அப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனா அப்பா அத வெளிக்காட்டல அம்மா
ம் ம்
அம்மா அப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியாது என் தங்கச்சிகளுக்குெல்லாம் தெரியும் என் ரெண்டு தங்கச்சி தங்கச்சிக்குமே தெரியும் எங்க அப்பாக்கு தெரியும் எங்க அம்மா அப்பாட சொல்லியிருக்காங்க ஆனா அப்பாட்ட எனக்கு சொல்ற தைரியம் இல்ல ஆனா அப்பா என்கிட்ட வெளி வெளிக்காட்டிக்கவும் இல்ல நான் என்னைய அப்பா வேலைக்கு போவும் போது என்னைய தான் கூட்டு போவாங்க நான் அப்பாட்ட எப்பா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்ப்பானேன் சொல்லுமா அப்டின்னு தான் என சொன்னாங்க ஆனா எனக்கு சொல்ற தைரியம் இல்லை அப்பாட்ட அதனால நான் அப்பாட்ட சொல்லல அதுக்கப்பறம் அம்மா அந்த வார்த்தைய சொன்னதுக்கு அப்பறம் நம்மளுக்கு அதுக்கப்பறம் என்ன பண்ண முடியும் அப்பா மேல பாசமும் தனி மரியாதையும் இருக்கு என்ன அதனால செரின்னு அந்த பையனிட்டேயே போய் நேரடியே சொல்லிட்டேன் அதோட முடிஞ்சுது
இப்ப நீனாவது லவ் பண்ணி இப்ப அம்மாட்ட சொல்லி அந்த மாரிதான் பண்ணிருக்க நான் வந்து நான் வந்து அப்டி அப்டி இல்லலேலக்கா நான் வந்து நீனாவது அம்மா வந்து இந்த வார்த்தைய சொல்லி அந்த வார்த்தை உன் மனசுல ஆழமா பதிஞ்சி இது பண்ணியிருக்க வேண்டாம் அப்டின்ட்டு எனக்கு இந்த மாரி யாரும் சொல்லலே நம்ம இப்டி இருக்க கூடாது அப்டின்னு நானே நானே அந்த முடிவு எடுத்திருக்கேன்
நீங்களா அந்த முடிவு எடுத்திருக்கீங்களா
ஆமா அது அது நமக்கும் புரியணும் அக்கா வீட்டு சூழ்நிலை தெரியணும் நம்ம கூட பொறந்தவங்க எப்படி இருக்கணும் அ தெரியும்க்கா தெரியும்
அதுவும் என் கடைசி தங்கச்சல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அப்பப்போ என் குத்தி குத்தி குத்தி வேற காமிப்பாங்க நீ இப்டி முடிய சிலுப்பட்ட மாரி அலைஞ்சு விட்டுட்டு போறதுன்ன இதுக்குதானே இதுக்குதான என்யே குத்தி குத்தில காமிச்சிருக்காங்க அக்கா
ஏக்கா அது வந்து நீ பேசின பேச்சு அப்டிக்கா சொல்லு நீ நீ வீட்ல இருக்கும்போது எப்டி அம்மாட்ட பேசுவ சொல்லு
நான் என்ன பேசுவேகா என்னக்கா பேசுவாங்க
எக்கா பழைய வார பழைய பேச்சுல்லாம் வேண்டாம் அதாவது நீ நீ வந்து நீ எந்த காரணத்தினால ரொம்ப சண்டை போடுவ அப்டின்ட்டு எனக்கு தெரியாது ஆனா நீ எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப எயித்து எயித்து பேசிருக்க அது போக என்னய அது போக அது போக எய மூத்தக்கால்லா என்னய அவ்வள அடி அடிப்பா அப்டி கைய வச்சு ஒருப்புரண்டி எடுப்பா பத்துக்கோங்க அந்த அந்த நாலு விரலு
உங்கள எப்பக்கா பரண்டுவாங்க உங்களுக்கு பரெண்டு கிரன்டு கிடையாதுக்கா அண்ணன் இதுனா தானக்கா பரண்டுனது
எக்கா நீங்க பரண்டுனதே கிடையாதக்கா சேரி நீ சொல்லு பாப்போ
ம்ம்ம்
எக்கா சொல்லு
சரிங்கக்கா கொஞ் பொறுத்து கூப்டடுறங்க்கா
ஆ கூப்புடு
சேரி தேங்க்யூக்கா
அ தேங்கியூ